வணக்
ம் ஆ வணக்கம் வணக்கம் என்ன பண்றீங்க நல்லாருக்கீங்களா சாப்டீங்களா
ம் சாப்டாச்சுங்க சாப்டுட்டுதா படுத்திருக்கே கோதுமய் கிச்சடி பண்ணியிருந்தாங்க தெ தேங்காய் சட்னி தொட்டுக்க பண்ணிருந்தாங்க வெச்சு சாப்பிட்டேங்க சாப்ட்டு போட்டு படுத்திருக்கே மனைவி கொழந்தைங்களா தூங்கிட்டு இருக்காங்க
பரவால்ல பரவால்லை இங்க எல்லா தூங்கிட்டுதா இருக்காங்க சாப்டாங்க எல்லாமே சாப்டு போட்டுதாங்க அவங்க ரெண்டு மூணு மணி நேரமா தூங்கிட்டுதா இருக்காங்க இதுக்கப்புறோ நா போயீ வேலய முடிச்சிட்டு போயி்ட் தூங்கனுங்க நீங்க அங்கெல்லா என்னா பண்ணிட்டு இருக்காங்க
இங்க அதாங்க எல்லாரூ தூங்கிட்டு இருக்காங்க நா மட்டுதாங்க முழிச்சிருக்கே
சேர் செரிங்க
நீங்க வெளிய யில்லா ‌எங்க நீங்களா போலீங்களா வேலைக்கு போயிட்டு வந்ட்டீங்களா
நா வெளியிலா எங்கயூ பெருசா போலீங்க வேலைக்கு போவ்லீங்க வேலைக்கூ போலீங்க இப்ப ஒரு ரெண்டு மூணு வாரோ எங்கயூ போறத்து இல்லீங்க
ஏங்க எங்கேயுமே போறது இல்ல
ஆமாங்க புடிக்கல போயிட்டு இருந்த வேல அதா நின்ட்டேங்க வேற எத பாத்துட்டு இருக்கே நீங்க எங்க வெளியிலா போயிட்டு வந்ட்டீங்களா வேலைக்கலா
வேலைக்கெல்லா நா போயிட்டு ஏழு மணிக்கே வந்ட்டேனூங்க வேலைக்கே போயிட்டு வந்ட்டு மறுபடியூ பாத்தீங்கன்னா சித்தி பையனுக்கு பாத்தீங்கன்னா ஒடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு வெளியே ஆட் அட்மிட் பண்ணிருந்தாங்க ஹாஸ்பிட்டல்ல சேரி அங்கயே மருத்துவமனைக்கு போய் அதையு பாத்துட்டு அ அவுங்க வீடுலா விசாரிச்சிட்டு அது அப்பறோ ஒரு ஒம்போது மணிக்காட்டோ தாங்க வந்தே
சேர் சேரிங்க பரவால்ல நல்லதுங்க எப்படிங்க இப்பயூ எல்லா நல்லா இருக்காருங்களா எப்படி இருக்காரு
நல்லா இருக்காரு நல்லா இருக்காருங்க அவருக்கு என்னங்க அவர் நல்லாதா இருக்கறாரு மத்தவங்கள தாங்க கஷ்டப்படுத்திட்ருக்காரு ஏன்னா இந்த காலத்துல அம்மா அப்பாவல்லா நல்லபடியா பாத்துக்கணு அவங்களே க படுத்துறாங்க அப்பாவு கஷ்டப்படு றனாலு அவுங்க அப்பா கொஞ்சோ செரியில்லனாலு அம்மாவு கஷ்டப்படுத்த கூடாதுல்லங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க சேரி என்ன பண் றதுங்க அவங் கோ குடும்ப சூழ்நிலை அந்த மார்ருக்கு நம்ம என்னாங்கசொல்லி புரிய வெக் முடியாது விடுங்க பாத்துக்கலாங்க
ஆமா ஆமாங்க
ம் சேர் சேரிங்க அப்பறோங்க வீட்டுல எல்லா என்ன பண்றாங்க நீங்க என்ன சாப்ட்டீங்க
இப்ப கோதும ரவ கிச்சடி சாப்ட்டங்க கிச்சடி சாப்பட்டு பாத்திங்கன்னா நா வந்து தேங்கா சட்னி வெச்சிருந்தாங்க அதையூ போட்டு பெனாஞ்சு அடிச்சிட்டு கள்
சேர் சேரிங் பரவால்ல பரவால்லிங்க அப்பறங்க வீட்ல எல்லாரு தூங்கிட்டாங்களா இல்ல இனிமேல் தா தூங்கணுங்களா
இல்லங்க தூங்கிட்டாங்க அவுங்க தூங்கியே தூங்கிட்டாங்க அவங்க எப்பவோ தூங்க ஆரம்பிச்ட்டாங்க
சேர் சேரிங்க பரவால்ல
போனா தூங்க ஆரம்பிச்சாதாங்க நானு தூங்கணும்ங்க
அதா அதாங்க நா அதுக்குதாங்க காத்துட்ருக்கங்க க நேரம் காலம் வந்துதுனாலே சொல்லுங்க சொல்லுங்க
இப்பல்லா பாத்தங்கன்னா மழையெல்லா முன்ன மாரி பெய்ய மாட்டிக்குது பாத்திங்ளா அந்தந்த சூழ்நெலைக்கு ஏத்த மாரி மழ வந்து மழ காலத்துலா மழ பெய்ய மாட்டிகுது வெயில் அடிக்குது வெயில் காலத்துல மழ பெய்து அப்டே மாத்தி மாத்தி பேய்துங்க நம்ம எதையுமே கணிக்கவே முடிய மாட்டிக்குது பாத்திங்ளா
ஆமா ஆமாங்க ஏன்னா முன்ன மாரிலா காலநிலை எல்லாமே அப்படி செரியில்லைங்க எனா முன்னாடி எல்லா பாத்திங்ன்னா வெயில் காலத்துல வெயில் அடிச்சிட்டு இருந்துது மழ காலத்துல மழ பேஞ்சுட்ருந்துது இப்ப வந்து மழ காலத்துல மழ ஒரு துழிகூட பேயறது இல்லைங்க எல்லாமே வெயில்தா அடிச்சிட்ருக்கு இதுக் காரணம் வந்து நம்ம இயற்கைய அழிக்கறதுதாங்க இயற்கை நம்மள போட்டு அழிக்கறது
ஆமாம்மாங்க ஜோதியா இதுல வந்து ஜோதிடர் சொல்லுவாரு உங்க இந்த வருஷோ புயல்ருக்கு இந்த வருடம் பெரிய பாதிப்பு இருக்கு விருச்சிகராசி ஓ ஹோன்னு வரப்போது இந்த ஜூன் ஒண்ணு வந்துச்சுன்னா கொடிகட்டி பறக்கூ கிழ படுத்துட்ருக்கோ ஆகாயத்துல பறப்பா ஆகாயத்துல பறந்துட்ருதவ இன்னு போவா மேல உயரத்த தொடுவோ உச்சத்த தொடுவாங்றாங்க எல்லாமே பொய்யிங்க
அதல்லா இல்லைங்க அது இல்ல நம்பீட்ருந்தம்ன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ப கைல ஒர்ருவா இருந்தா நமக்கு நம்மக்கு இதாங்க அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னா எதயுமே நம்பக்கூடாதுங்க நம்ம சம்பாரிச்சாதா நம்ம நல்லா இருக்க முடியு
ஆமாங்க பாத்துக்குங்க
ஆமாங்க
ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க அடுத்தவனேல்ல நெனைச்சிட்டு இருந்தோ வைங்க ஒண்ணுமே முன்னேற கூட முடியாதுங்க அடுத்தவ அத சொல்லுவா இத சொல்லுவான்னு நெனைச்சோம் வைங்க இப்ப வரிக்கு நம்ம இப்டியே உக்காண்டருக்க வேண்டியதா இப்பவே இப்ப டைமு பாத்தீங்கன்னா பன்னென்டே காலாச்சு நா இவ்ளோ சவுண்ட் போட் டு பேசுற பக்கத்தல இருக்கவங்க அவன் என்ன நெனக்கிறது அவன் வந்து நம்மளுக்கு ஒருவா குடுக்க போறானா அப்டி நம்ம நெனைப்போ பாத்தீங்ளா ஆனா வந்து யாரு உங்களுக்கு வந்து உதவ மாட் டாங்க நீங்க உங்க வாய் திறம உங்க கை திறமைய உங்க திறமைய வச்சுதா நீங்க வந்து பணமா க்கமுடியு மத்தவன் எவன் யார ஆயிரோ பேசுனாலு உங்களுக்கு ஒருவா கெடைக்காதுங்க
கண்டிப்பா கண்டிப்பா ஏனா நம்ம உலக்குனுனா நம்மதாங்க இப்ப முயற்சி பண்ணணு ஏனா மத்தவங்க வந்து நம்ம நம நம்ளு ஒருவா குடுக்க போறது கிடையாது
ம்
நம்ம முன்னேறக்கு நம்ம வழிய வகுத்துட்டு நம்ம நம்ம வேலயை பாத்துட்டு போயிட்டே இருக்குணுங்க
ஆமாங்க நம்மளுக்கு யாருமே ஒரு பத்து காசு குடுக்க மாட்டாங்க ஏனா நம்ம முய ற்சில தா நம்ம முன்னேறிக்குணுங்க
ஆமா ஆமாங்க எல்லாமே நம்ம கையில தாங்க இருக்குது நம்ம முன்னேறது நம்ம எதுவா இருந்தாலு நம்ம கைதாங்க நமக்கு உதவி
ஆமாங்க ஏனா கீழ விழுந்தோம்னா வைங்க நம்மளே எழுந்துச்சு க்குனு யாரு எந்திரிச்சு தூக்கி விடுவாங்கன்னு பாத்துட் இருந்தோ வைங்க நீங்க அப்படியே படு உக்காந்தே கெடக் கீழ உளுந்தபடி
கண்டிப்பா
விழுந்த மேனிக்கவே இருக்குணு குப்பறக்க விழுந்தாலு அந்த மேனிக்கவே கெடக்கணுங்க
ஆமா ஆமா ஏனா யாருமே வந்து தூக்கி விர்றதுல்லயா எல்லா பணோ பணோ பணத்த பாத்து ஓடிட்டுருக்கல்ல நம்மள வந்து தூக்குவாங்களா யாரு எதிர்பாக்க கூடாதுங்க
இப்பெல்லா பாத்தீங்கன்னா நல்லா பேசவாணோ இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு வேல கெடைக்குதுன்னு வைங்க கூட வந்தவனுக்கு வேல கெடைக்கலன்னா உங்கள அப்பவே எதிரியா பாக்க ஆரம்பிச்சிருவா நம்ம பரவால்ல நம்ம பைய நம்மளுக்கு பையனுக்கு வேல கெடச்சிருக்கு சந்தோஷப்பறக்குல யாருமே இல்லைங்க இவனுக்கு எப்டி வேல கெடைக்கலா என்ன வேட அவன்கிட்ட என்ன இருக்கு
உண்மதா‌ உண்மதா
யாமாங்க இப்ப வந்து எல்லாமே பொறாமை போட்டி இதுலதாங்க பணோ இதுலதாங்க போயிட்டு இருக்கு யாருமே இவன் பரவாயில்ல இவருக்காவுது இந்த இது கெடைச்சிருக்கு இவுரு நல்லா இருக்காரு பரவால்ல அந்த மாரில்லா யார் நெனைக்குறக்குல்ல எல்லா ஆளுகல்லா இல்லிங்க
ம்
எல்லா போட்டி பொறாம அவன் எப்டி நல்லா இருக்குலா இவன் எப்டி நல்லா இருக்குலா அந்த மாதிரிதாங்க போயிட் இருக்கு
ஆமாங்க அதுதா இப்பத்திக்கு முக்காவாசி போயிட் இருக்குதுங்க
ஆமாங்க இல்லிங்க பாக்கலா நம் நமக்கு எப்டி போட்டு இருக்கோ தல எழுத்து அந்த மாரிதாங்க நடக்கு
ஆமா ஆமாங்க நம்மளுக்கு எப்டி தலயெழுத்து போட்டிருக்கோ அதுபடித்தா நடக்கு இருந்தாலு தலையழுத்தவே மாத்தலாங்க நம்ம ஒண்ணு ஏண்ணே இப்ப நீங்க ஒண்ணு பண்ணும்னு நெனைச்சா பண்ணிருனுங்க வேடிக்க பாத்துட்டே இருக்கக் கூடாதுங்க வெடிக்க பாக்க ஆரம்பிச்சுட்டீங்க ஒரு மாச காலோ ஆகு ஆன மாரி இருக்கு பாத்தா ஒரு வருஷம் காலங்கள் ஓடிட்டே இருக்குங்க வேடிக்க பாத்திட்டே தா இருப்போ இறங் கி ஆரம்பிங்க அதுல ஒரு வருஷம் ஆச்சனாலும் அது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சல்ல
ஆமா ஆமா உண்மதா உண்மதா
எதுவா இருந்தாலுமே நீங்க வந்து பயப்படாம ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணா ஒரு பலன் கிடைக்குங்க
அதானங்க நானு சொல்லிட்டு இருக்கேன் அந்த தம்பிக்கிட்ட அதே மாரி நானு அவரு சேந்துதா முயற்சி பண்ணிட்டு இருக்கோ முயற்சி பண்ணிட்டு இருந்தா வெறும்மா வேடிக்கா மட்டு பாக்க வேணா நம்ளு களத்துல இறங்கி வேல செஞ்ச மட்டு தா நமள முன்னேற முடியும் அதல்லா சொல்லி இருந்த
அதாங்க நானு சொல்றே ம் நம்ம இறங்கிறணு
கண்டிப்பா கண்டிப்பா நம்ம இறங்கி போனா மட்டுதா நம்ம பா பலன் கிடைக்கு நா சொல்லிட்டு தாங்க இருக்கே நீ அவரு அதா முடிவு பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறே
இப்ப இந்த கே ஜி எப் படத்துல இந்த கடலோட ஆலையா எவ்ளா சாச்சா இறங்கி அளந்து பாக்கலான்ட்டு இருக்க சொல்லுவாரு பாத்தீங்க அதுவு நூத்துக்குன்னூறு உண்மங்க இப்ப பை கா ஆ இப்ப நா உங்ககிட்ட ஒரு ஆழ எவ்ளோனு கேக்குறே நீங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடிங்கறீங்க ஆனா எறங் கி பாத்தாத்தானே தெரியு ஆயிரத்த ஐநூறா பத்தாயிரத்தி ஐநூறானு
உண்மதா உண்மதாங்க
யாரைமே சொல்றத வந்து நம்ப கூடாதுங்க நம்ம இறங்கி பாக்கணு அது செரியோ ம்ச் வெற்றியோ தோல்வியோ இறங்கி பாக்கணுங்க
ஆமாங்க இப்ப கிராமத்துலேலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம கஷ்டப்பட்டு நம்ம இறங்கி முன்னேற ஆ முயற்சி பண்ணா மட்டுந்தாங்க சும்மா வேடிக்கப்பட்டே இருந்தால ஒரு ஒரு இது நடக்க போறது இல்லங்க
ம் இந்த காலத்துலல்லா பாத்தீங்கன்னா இந்த ரிபஞ்ச் கட்டுறதுல்லா பாத்தீங்கன்னா இப்பல்லா கிடையாதுங்க இப்ப உங்க இப்ப நா உங்கள உங்கள வந்து ரீவென்ஜ் கட்னன்னா ஒண்ணுமே இல்ல உங்கள விட நா நல்லா வாழ்ந்து காட்னாலே அதுவே அவங்களுக்கு ரீவென்ஜ்ஜு
ஆமாங்க பெரிய ரீவேஞ்சுதாங்க அந்த மாரிதாங்க போய்க்கணு இப்ப யாருங்க ரிவேஞ்சி அவ பலி வாங்குறது பலி வாங்குறது அதெல்லா அந்த காலங்க இப்பவே எப்டின்னா இப்ப நம்ம இ பழி வங்கறத ன்னா நம்ம அவள நம்ம பலி வாங்குறதுனா நம்ம நல்லா இருந்தாவே அவங்க நம்ம ம்ச் நம்ம அவன பழிவங்கன மாரிதா நினச்சிட்டு போயிட்டே இருக்காங்க
ஆமாங்க இப்ப ஒருத்த வந்து தலையில அடிச்சுருவானு சொல்லி அவ தலையில நம்ம அடிக்கணன்னு சொல்லி ஓடக்கூடாதுங்க
உண்மதா உண்மதாங்க
ம் ம்ச் அவ்ளோதாங்க ம்
அவ அவங்க முன்னேறதுக்கு அவங்க அவங்க கஷ்டப்பட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாங்க
ம் வாழ்க்கைங்கிறது ஸ்மால் சைஸ்ங்க
ஆமாங்க
அது லாங்ச் சைஸா ஆக்குறது நம்ம கைலாதா இருக்கு ஸ்மால் சைஸ் ஆக்குறது நம்ம கைலாதாங்க இருக்கு
எப்பவுமே அது நம்ம கைலாதாங்க எதுவா இருந்தாலு இருக்குது நம்ம எதையு போட்டு அதுவுமல்லாமா பெரிசாயெல்லா யோசிக்க கூடாது நம்ம
ம்
நம்ம வாழ்க்கை முன்னேற்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத அத பண்ணிட்டு போயிட்டே இருக்கணுங்க
ஆமா ஆமாங்க அவ்ளோதாங்க
அவ்ளோ தாங்க
மத்தபடியில வாழ்க்கையில பெருசாலாஒண்ணு இல்லங்க மெமரிஸ்ஸ அதிகமா கிரியேட் பண்ணி வச்சுக்கணுங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க
மெமரிஸ் அதிகமா இருந்தாலே நம்மளுக்கு பாத்தீங்கன்னா அது ஒரு அதுவே ஒரு லக்சுரியான வாழ்க்க தாங்க சில பேரு காசு பண வச்சிருப் இருக்கவங்களே பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது மைண்ட்கு ல்ல ஆச மட்டு தா இருக்கு கடைசியா சாகப்போற நெலமையில சொல்லுவா சுத்தி பாக்கலையா அங்க போலேயா இங்கெபோலயானு
உண்மதா உண்மதாங்க அந்த மாதிரி நெறைய பேரு ஏனா கடைசி காலத்துல அவங்க நெனைக்கிறல்லா பாத்தீங்கன்னா நம்மளால நமக்குன்னு என்னென்ன பண்ணோ நம்ம என்ன வாழ்ந்தோ அததா யோசிக்கிறது மத்த படியெல்லா பெருசா யோசிக்க போரது இல்லிங்க வாழ்ற வரைக்கு நம்ம நமக்காக வாழ்ந்துட்டு போயிரணுங்க
அது வேணா உண்மைதாங்க அடுத்தவனுக்காக வாழ்ந்தோம்னு வைங்க அவ்ளோதாங்க இருக்க டைமா இருக்கட்டு இருக்க இது எல்லாமே வேஸ்டு தாங்க அடுத்தவனுக்காக வாழ்ற வாழ்க்கைய ஒரு வாழ்க்கையாங்க நமக்காக உங்களுக்காக வாழுங்க தப் தப்புனு இருந்தால எவெ என்ன பண்ணுவா உங்களுக்கு தப்பா இருந்து தெரியதா நீங்க பண்றது தா எல்லாமே
கண்டிப்பா கண்டிப்பா நம்ம வாழ்ற வாழ்க்க ஒரு தறதாங்க அது பாத்தீங்கன்னா அது கொஞ்ச காலம் தா இருக்கிற வரைக்கும் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கயெ சந்தோஷமாவு நமக்காகவு வாழ்ந்திருப்ப அடுத்தவனுக்காக வாழ்ற துகூட நம்ம வாழ்ந்து வெ வாழ்க்கைய வந்து எப்டினா அனுபவிச்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு போய்ட்டே இருக்கணுங்க
ஆமா ஆமாங்க அது தாங்கஉண்மையான வாழ்க்கெ
ஆமாங்க அது
யாதும் ஊரே யாவரும் கேளிர் தானங்க
ஆமாங்க உண்மதாங்க
சரி ஓகேங்க
சேரிங்க பாரு பாக்கலாங்க என்னத்த சொல்றது
சேரி ஓகேங்க இன்னும் மீண்டு சந்திக்கலாங்க
கண்டிப்பாங்க ஒரு சிறிய இடைவெளி சிறிய இடைவெளி விட் இப்பனா நன்றி வணக்கம் அ வணக்கம்